ஆ வணக்க இருக்கிங்க
எப்டி இருக்கிங்க
ஆ நானு நல்லாருக்க காலைல எப்டி போச்சி இன்னிக்கு நாள்
இன்னிக்கு நாள் நல்லாவே போச்சு உங்ளுக்கு எப்டி போயிருந்தது இன்னைக்கான நாள்
அ எனக்கு பரவால்லன் போச்சி இன்னிக் கொஞ்சோ இங்க வந்து பா காலைலிருந்து ஈவினிங் வரைக்கு பவர் ஷட் டவுனு கா இல்ல கரண்ட் இல்ல அது கொஞ்சோ பசங்கள வெச்சிட்டு கஷ்டமா இருந்துச்சி இப்பதா ஒரு நாலு மணி அளவுலதா வந் ச்சு ஓ இப்ப கொஞ்ச வேலலா இருந்துச்சு அந்த வேலைல்லா பாத்துட்ருந்த நீங்க என்ன பண்ணிங்க மதிய என்ன சாப்ட்டிங்க
யமா சாப்ட்டே என்ன சாப்ட்டிங்க நீங்க சாப்ட்டிங்ளா
ஆ நானு சாப்ட்ட மதிய கொஞ்ச கோழிக்கறி கொழம்பு வெச்சிருந்த அத சாப்ட்ட நீங்க உங்க வீட்ல என்ன இன்னைக் எதாது பண்ணிங்ளா
நா இன்னைக்கு வந்து சாதமும் பரு அசைவ உணவுலாம் எதுவும் செய்ல இன்னிக்கு பருப்புரண்ட கொழம்பும் சாதமும் வடி சிருந்தாங்க காலையில இட்
உம் எனக்கு எனக்கு இந்த கொழம்பு ரொம்ப புடிக்கும் ஆஹ் காலையில நாங்களு தான் இட்லி தான் சாப் டோம் ஆமா ஆமா எனக்கு நாய் பசங்க புடிக்காத அந்த கொழம்புலான் அதனால அத வக்க மாட்டேன் நானு ஆனா எனக்கு அந்த கொழம்பு ரொம்ப புடிக்கும் எங்க வீட்டுக்கு போனாதான் எங்க அம்மா எனக்கு அது செஞ்சு குடுப்பாங்க ஏ தோழி எதாவ இல்லிங்களா அத பத்தி பேசலாமா ஏதோ தலைப்பு வச்சிருக்கீங்களா
தலைப்பு மரத்த பத்தி பேசுவோமா
ஆஹ் கண்டிப்பா உம் கண்டிப்பா ம் சொல்லுங்க எது இந்த மாட மாடி தோட்டம்லாம் உங்களுக்கு எதா பண்றீங்களா
மாடி தோட்டம் மா மாடி தோட்டம்த்தோட நில த்திலயே அப்டி தோட்டம் பண்றோம் நெலம் இருக்கிறதுனால நெலத்துலதான் தோட் டம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் மாடி தோட்டலாம் எதுவும் பண்ணல நீங்க மாடி தோட்டம் அந்த மாதிரி பண்ணி
அவுங்க எங்க எங்களுக்கு கும் எடம் இருக்கு எதிர் எதிர் வீட்டு எதிர்க கொஞ்ச எடம் கொஞ்ச இருக்கு அதுல கொஞ்ச சின்ன சின்ன செடிலான் வச்சிருக்கேன் அது இல்லாம வீட்ல இருந்து கொஞ்ச தள்ளி ஒரு சின்ன தொட்டி மாரி வச்சு இருக்கு அங்க கொஞ்ச எடம் இருக்கு அதுல தண்ணி இருக்கிறதுனால நான் இப் இப்ப கொஞ்ச அந்த இடத்துல ஒரு செடி வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன இந்த கத்திரிக்கா பச்ச மொளகா தக்காளி அந்த மாரி சின்ன சின்ன செடி மட்டு போட்டு அது இப்ப அதுல இருந்து கொஞ்ச கொஞ்ச வந்துச்சு அத வச்சு நாங்க வீட்டுக்கு தேவயானது மட்டும் பயன்படுத்திக்குவோம் அதனால நம்பலு வீட்டுல நிறைய விதை வாங்கிட்டு வந்து போட்டு இந்த செடி தெரிய எனக்கு போய் வாங்க அது எங்கிருந்து வந்து தெரியாம என்ன மருந்து போட்டு அடிச்சான்னு தெரியாம வாங்கிட்டு சாப்பிடுறதுக்கு நம்ம வீடலயே நம்மகண்ணு முன்னாடியே வளர்ந்து வருது எந்த ஒரு இது போடாம நல்ல சமைச்சு ந வறது ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ அதனால எனக்கு அதே மாதிரி செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அந்த செடி எல்லாம் வது அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அது வந்து செத்துரும் அதுக்கு அப்புறம் அந்த கத்திரிக்காலா பச்ச கொஞ்ச நாள் தான் அது இப்போ அதுக்கு கொஞ்ச நாள் இப்போ ரொம்ப நாள் வந்துருச்சு இப்ப கொஞ்ச அந்த செடியல்லாம் புடுங்கிட்டு திருப்பி அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு வேற ஏதாவது போடலாம்ன் யோசிச்சுட்டு இருக்கேன் அதை எண்ண போட்டா நம்ம வீட்டுக்கு தேவையானது சின்ன சின்னதா யூஸ் பண்ணலான்ற மாதிரி இருக்கு நீங்க உங்களுக்கு விவசாய- டைம் பாக்குறீங்களா
ஆனா நாங்களும் எங்க வீட்டு்ல வந்து இந்த மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு அதுக்கப்ப பறமா வெத்தல செடி அப்பறம் மாமரம் தென்னை மரம் இந்த மாதிரி மரம்லாம் வளர் த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த தக்காளி செடி கா வேண்டக் கா கத்திரிக்கா கீர சிறுகீர அரைக்கீர அதுக்கப்பறமா வந்து இந்த புளிச் ச கிர
பரவாயில்யே இந்த கீர எல்லா ரொம்ப உடம்புக்கு நல்லது இதெல்லாம் பண்றீங்களா நீங்க உங்க வீட்டுக்கு மட்டும்தானா இல்ல அத ஏதாவ வியாபாரத்துக்கு பயன்படுத்துவீங்களா
வியாபாரத்துக்குெல்லா பயன்படுத்த பயன்படுத்த இல்ல வீட்டுக்கு மட்டும் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி மட்டும் நாங்க பயன்படுத்திட்டு இரு குடும்பமா செஞ்சு பண்ணா சேர்ந்து பண்ணா எல்லாமே தொல்ல
ஆமா ஆமா கண்டிப்பா நல்ல விஷயம் உம் கீரைகள் இப்ப எல்லாம் கிடைக்கறதே ரொம்ப அதுவும் கிடைச்சாலும் இப்பல்லாம் நிறைய மருந்து போட்டு அந்த கீர கூட நல்லாதா இல்லாம போகுது நம்ம வீட்ல்ல நம்மளே செஞ்ச நம்மள கீர சாப்பிடறது ரொம்ப நல்ல விஷய தா அது புளிச்ச கீர எல்லாம் இப் இப்பல்லாம் பா்கறதே அதிசயமா இருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தா விக்கிறாங்க நீங்க அத செய்யறீங்களே நல்ல விஷயம் நீங்க தொடர்ச்சியா செய்யுங்க நீங்க முடிஞ்சா இன்னும் அதிக அளவுல போட்டு கூட நீங்க மத்தவங்களுக்கும் வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம். காசு கூட கொடுக்கலா நீங்க கொஞ்ச கொஞ்ச நம்ம தொழிலா செய்ய வேணாம். கோச் இன்னு நிறைய போட்டு நீங்க மத்தவங்களுக்கும் அத குடுக்குற மாரி பண்றதுதா இன்னும் நல்லது நீங்க ஏன்ன குடும்பமா செய்றீங்க இல்ல உங்களால முடிஞ்சாலு இனும் கொஞ்சம் அதிகமாக கூட பண்ணலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கும் நல்லது நடக்கும் மத்தவங்களுக்கும் நல்லது கிடைக்கலாம். நீங்க அத முற்சி பண்ணி ப பா்கறங்க உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்க அத செய்யுங்க.
உம் ஆஹ் செஞ்சு கண்டிப்பா செஞ்சு பாக்குறே இந்த மாலை நேரத்துல இருந்து செடி கூட போயிட்டு தண்ணி தண்ணி விடும் போது அதுங்க அவங்க கூட இருக்கிற மாதிரி து அவங்களும் நம்ம கூட இருக்க மாதிரி ஒரு மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்குதல நீங்க அந்த மாதிரி சாயங்கால டைம்ல காலையிலே டைம்ல அந்த மாதிரி நீங்க செடில கூட டைம்
இல்ல எனக்கு இப்போதைக்கு கொஞ்ச அது பண்ண முடிய இல்ல கொஞ்சம் நாளுக்குன்னு டைம் இருந்தக்க மாதிரி இருந்துச்சு நா பண்ணிப்ப பசங்க வந்து பள்ளி செல்றாங்க இன்னும் ஒரு நா சின்ன ப குழந்த வச்சிருக்கே அது கூட கொஞ்சம் இருக்கறிறதுலயே அது கரெக்டா இருக்கு எனக்கு தண்ணி ஊத்துறதுக்கே கொஞ்சம் நானு த எப்ப அப்பயாவ தா போய் பண்ணிட்டு இருக்கு அதனால செடியெலா கொச்சம் வாடி போயிடுச்சு. சயோ நம்ம இவளோ நாள் கஷ்ட பட்டு பராமரிச்சுட்டு இப்போ நம்ம வேலை பொழுதால தண்ணி ஊத்தா விட்டு செடி வீணாககுதேன்னு மனசு கஷ்டமா இருக்கு ஆனா என்ன பண்றது இந்த வெயில் காலத்துல பசங்கள வச்சுட்டு வெளியில போனா அவங்களும் அங்க வந்துடுறாங்க
உம்
அந்த இடத்துல அவங்க பண்றது நம்மள தவிர்க்கவும் முடியல அதே பழக்கம ஆகுது அவங்களுக்கு அதனால நா கொஞ்சம் அந்த பக்கம் போவறத தவிர்த்துட்டு இருக்கே அது கொஞ்சம் இந்த பசங்க எல்லாரையும் கொஞ்சம் பள்ளிக்கு அனுப்பிட்டு கொஞ்சம் நாள் நல்ல நிரையஇடையவேளி கிடைக்கும்ல காலையில இருந்து மாலை வரைக்கும் அப்போ தா இந்த செடிகள் கூட போயிட்டு அதுங்கள கொஞ்சம் பராமரிச்சுட்டு அந்த பழச எல்லா எடுத்துட்டு புதுசா ஏதா போடணும் ஆனா அது போய் செய்யும் போது கொஞ்சம் சந்தோஷமாதா இருக்கும் எனக்கு எனன்னா புதுசா ஒரு உயிரின நம்ம இது பண்றோம்ல ஒரு செடி வருது அத நம்ம நட்டு ஒரு பூ பூத்தா கூட அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு சின்ன ஒரு ரோஜா செடியில கூட அவ நம்ம நா டத்து முளைச்சி வந்து ஒரு பூ கொடுக்குதே நம்ம வீட்டுக்கு அந்த பூவ சாமிக்கு வைக்கும் போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுன அனுபவிச்சிருக்கே அதனால அது எனக்கு செய்றது ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாம தண்ணி தண்ணியும் செடியும் ரொம்ப ரெண்டும் உடன்பிறவா தோழிகள் மாதிரி அதுக்கு ரண்டும் ரொம்ப முக்கியம் இல்ல ஆங் அது நா ரொம்ப யோசி வச்சிருக்கே அதனால அந்த தொட்டியும் நாங்க நல்லா பராமரிச்சு அங்க தண்ணி புடிச்சு வச்சுட்டு இருந்த அதுவும் இப்ப பண்ணாம போயிட்டே அந்த தொட்டியும் கொஞ்சம் வழுதுப்பாயிடுச்சு பழைய தண்ணி மண்ணு அத் அதுல கொஞ்சோ இதெல்லா பூச்சில்லா வந்து தங்க ஆரம்பிருச்சிருச்சு அதையு சுத்தம் பண்ணணு அதுல தண்ணி புடிக்க இர்க்குல தண்ணி என்னா ரொம்ப அத்தியாவசியொல்ல இந்த வெயின்னால தா தண்ணியோட அவஸ் சியொ நம்மளுக்கு ரொம்ப தெரியுது எவ்ளோ தா தண்ணி குடிச்சாலு தண்ணி தா இப்பமே அடங்க மாட்டுது நானு தண்ணி மந்த சாப்டாமக் கூட இருந்துகலா ஆனா தண்ணி குடிக்காம இருக்கவே முடியலன்றது தா ரொம்ப பெரிய விஷ்யமா இருக்குது
ஆமா தண்ணி மட்டும் போது ந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்த வெயிலோடைய தாக்கோ
லு அது அடங்கவே மாட்டிருது அந்த அளவுக்கு தண்ணி தேவப்படுது காலையில புடிச்சு வைக்கிற தண்ணிக்கூட அவ்ளோவு ஒரு கொதிப்பு தன்மையோடருக்கு அ அந்த பான தண்ணில்லா இல்லையே ஒரு ஒரு இத நானு ரொம்ப ஏக்கத்தோட இப்ப இருக்கே நம்ப பானல்லா வெச்சு முன்னெல்லா புடி வெச்சுட்டுருப்போ எங்க வீட்டுலல்லா எங்க அம்மா பானையில புடிச்ச வெச்சு குடிப்பாங்க இப்பதா அத் தெரியுது அந்த ஃப்ரிட்ஜீல்ல குடிக்கிறதோட பானையில வெச்சு குடிக்கிறது எவ்ளோ ஒரு நல்ல விஷ்யோ தவல தண்ணில்லா வந்து சில்வர் தவலையில்ல புடிச்சு வைக்கிறதெல்லா சுடுது சுடு தண்ணி மார் ரி இருக்கு தண்ணி குடிக்கிறதே ஒரு மாத் ரி இருக்கு அதனால அந்த பானையெல்லா நான் ரொம்ப இது பண் அப்புறோ அதா பான வாங்ட்டு வந்து அடுத்த இதுக்கு வெயிலுக்கு பெரிய பானையா வாங்கிட்டு வந்து வெச்சு தண்ணி புடிச்சு வெச் சச்சு அதாவது பழக்கப்படுத்துணுல்ல வேற உடனே புடுச்சி குடிக்க முடியாது அதனால அது அடுத்த கையில் இதுக்கு வர்றதுக்குள்ள நம்ப பான தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லா ரெடி பண்ணி வெச்சர்ணு தோணுது அது முக்கியமா ஏன்னா பசங்களு ஆமா பசங்களு அந்த பான தண்ணில்ல எது குடிச்சதல்லல்ல அது உடம்புக்கு நல்லது கூட அதையு செய்யணுன் ஒரு எண்ணோட்ட இருக்கு. செய்யலா நெனைச்சிட்
அவங்களுக்கு ஒரு
உம் சொல்லுங்க
புது விதம இரு இது புதுசா இருக்கே கூட பாப்பாங்க புதுசா இருக்குன்னே பார்ப்பாங்க உம்
கண்டிப்பா ஆமா அதுலயே இப்ப நிறைய வசதி வந்திருக்கு ஆஹ் வச்சிருக்கேன் தோழி செம்பருத்தி இருக்கு சின்ன சின்ன ரோஸ் இருக்கு க்கு அப்ரோ குண்டுமல்லி இருக்கு ஆஹ அப்ரோ சின்னதா ஒரு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பத்தி யேனா அது உடனே வாடிடுல அத ப வச்சு வைக்க முடியாது இருக்கு ஆனா அழகா இருக்கும்ல்ல அது ஒரு கலர் கலரான அந்த செடி இருக்கு ஆமா அழகா இருக்கும் வாசல் அந்த ஓரத்துல பாக்கும் இப்போதே ஒரு மாரி ஆரஞ்ச் கலர் இப்ப பிங்க் கலர்ன்னு பாக்கறதுக்கு ஒரு வண்ண கலந்த பூக்கெலா இருக்கு போது அது வச்சிருக்க அதான் தோழி இருக்கு வீட்டு முன்னாடி அந்த அந்த செடி எல்லா மட்டுந்தா இருக்கு. நான் எப்பயாவது ச சாமந்தி வில அதிகமா இருந்துச்சுன்னா செம்பருத்தி தான் சாமிக்கு போடுவ அது போட்டுருவ கொஞ்சோ இருக்குற அ அருமெல்லா சேத்து வச்சு அதத கட்டி கொஞ்சோ வெளக்கு போடுவ. அது கொஞ்சோ ஒன்னா எனக் இதாரு பயன்படுத்த வேண்டியதா இருக்கும் இது ஒரு நல்ல விஷயோ தானே நம்ப என்னைக்கா ஒரு நாள் நம்ப வீட்டுல இருக்கிறத வச்சு நம்ம படைக்கிறது
இதனால காசும் மிச்சமாவுதுல நம்மளுக்கு வெளியே போய் வாங்கும் போது ஒரு நூறு ரூபா இரநூறுபாண்றது ஏதோ நம்ம வீட்டுல இருக்க இருக்கிறத வச்சு போட்டாலு அந்த காசு வச்சு நம்ம வேற ஏதாச்சு
ராஜா வத அத விட நம்ப வீட்டு பூவ நம்ப போட்டு சாக்கு படைக்கறது இன்னு ஒரு மன நிம்மதியா தா இருக்கு நம்ம வீட்டல இருந்து பூ பறிச்சு நம்ப போட்டு நம்ப சாமிக்கு படைக்கிறது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு அன்னைக்கு படைக்கும்போது என்ன சம்பரத்தி போட்டா வாடிடு சீக்ரம் சாமந்தினா நல்லா அப்டியே இரு க்கு ரெண் நாள் கூட சாமிக்கு வெச்சா நல்லாருக்கு பாக் கறதுக்கு சாம்ப செம்பருத்தி அந்த ஒரு நாள் வட்டுந்தா நல்லாருக்கு சாந் தரமே வாடிடு பூ வெச்ச மாரியே இருக்காது சாமிக்கு அதனாலாதா அந்த பூ வெக்கறதுக் கொஞ்சோ யோசி ப்படுவே ஏனா எடுத்து போட்டுட்டு திருப்பியு மாத்தணு அத அது கொஞ்சோ வேலை பா தெரியு அ வேற ஒன் னு கெடையாது மத்தபடி அந்த பூ நல்ல பூ சாமிக்கு உகந்த பூனா செம்பருத்தி அது தாராளமா வெக்கலா நம்ப ஏனா சாமிக்கு அபிஷேகம் பண்ணும் போது நெறையா எடத்துல பாத்திருக்க முருகர் மேல அந்த பூ வெப்பாங்க சிவன் மேல அந்த பூ வெச்சுதா அபிஷேகம் பண்ணுவாங்க செம்பருத்தி அவ்ளோ நல்ல அந்த ஆதி காலத்துல இருந்து வந்த பூ செம்பருத்தி இப்பலாம் அந்த செடிய யாரும் அவ்ளவு வைக்க விரும்புறதே கெடையாது செம்பருத்திலாம் இந்த கிராமத்து புறத்துல தான் ஏதோ ஒரு கொஞ்சோ கொஞ்சோ வீட்டுல இருக்கு
ம் இப்ப எல்லா ஹைபிரிட் எல்லாமே மாறிடுச்சுல ஹை ஒத்த செம்பருத்தி பாக்கற
ட்டு செம்பருத்தியே பாக்குறது கஷ்டமா இருக்கு ஆமா
இப்பவே வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கு அந்த ஒத்த செம்பருத்திய வச்சு படிக்கும் போது யா புராஜெக்ட்
ஆமா ஆமா ஆமா ஆ அதோட அதோட ஒரு ஒரு எடத்தையே நாம இது பண்ணுவோ அது அத பத்தி யாருக்கும்
ம் அது யா ஆ மிக்க நன்றி ஆ ரொம்ப நன்றி தோழி